ஹலோ
ஹலோ நண்பா எப்டி இருக்க ஆ கேக்குது நண்பா எப்டி இருக்க
ஆ சூப்பரா இருக்குற
ஒண்ணு இல்ல நண்பா ஒரு ஒரு சின்னதா ஒரு இமஜினேஷன் ஒண்ணு பண்ண அத உன்ட்ட சொன்னா சொல்லலாமேந்தான் மெயினா வந்தே நானு
உம் சொல்லு சொல்லு
ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஃப்ரீஸ் பண்ணா எப்டி இருக்கும் அதாவது உங்கட்ட அந்த பவரு இருக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர் இருக்கு என்ன பண்ணுவ சூம்மா இமஜினேஷன் பண்ணி பார கால்ல கால்ல ஏழுந்தோனு உனக் உனக்கு அந்த பவர் கெடச்சிச்சு உலகத்தில இருக்குற எல்லா த்தையுமே டைம் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்லாம் நீ கைய நீட்னா கார் நிக்கும் பறவ பறக்காது மழை துளியெல்லா அப்டியே விழாம அப்டியே வானத்லயே மெதந்துனு இருக்கு
உம்
ஒரு செல போல எல்லாருமே மாறிடுவாங்க யாருமே மூவ் பண்ண மாட்டாங்க அந்த மாரி ஒரு பவர் கெடச்சா என்ன பண்ணுவ
அதெல்லா ஸ்டார்டிங்ல நல்லாதா இருக்கு நா என்ன பண்ணுவன்னு கேக்குறியா
ஆமா நீ உனக்கு தாண்டா கெடைச்சா என்ன பண்ணுவன்னு கேட்ட
நா என்ன பண்ணுவ எதாது சாப்பண்ட்டு ஜாலியா சுத்தின்ட்டு இருப்ப எங்க வேனா நினைச்ச இடத்துக்கு போலாம் எந்த நாட்டுக்கு வேனா போலாம்
அதான்டா இமஜின் பண்ணிப்பாரு மெரினா பீச்ல ஃபுல் க்ரௌடா இருப்பாங்களா ஒரு ஆயிரம் மா மக்கள் மேல இருப்பாங்கல்ல இருந்தாலும் ஒரு நாளைக்கு
உம்
அங்க போயிட்டு டைம் ஃப்ரீஸ் பண்ணா உடனே எல்லாம் நின்னுடுவாங்க ஒரு கொழந்த ஐஸ்கிரீம் சாப்ட்டுற பொசிஷன்ல நின்னுடும் ஒருத்த ஃபோன் பேசுற மாரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவான் ஆ மத்தவுங்க ஒரு சிலர் வந்து சிரி க்கிறப்ப ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க அந்த சீன மூவி மூவில அதாவது மூவில மூவி மூவி மாரி பாக்கறதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு மூவில பாக்குற மாரியே இருக்கும்ல்ல
டேய் அதால்லா ப்ராப்ளமே நம்ம வந்து எல்லாத்தையும் நம சா அப்பா நீயே பேசு
ரொம்ப கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
என்னாச்சு எதுனா சிக்னல் ப்ராப்ளமா ஆ கேக்குது சொல்லு நண்பா
என்னா நம்மன்லா பேசினுக்கற
நா இமாஜின் பண்ணிப்பறா இப்போ நா டைம் ஃப்ரீஸ் ஆயிட்டு நீ நம்மதியா போய் லைப்ரரில வந்து உக்காந்து அ புக்கு படிக்கலா பத்து வருஷத்துல நீ எடுத்த நாலேஜே ஒரே வார் த்ல கத்துகினு சயின்டிஸ்ட்டா சயின்டிஸ்ட் மாரி எல்லாத்தையு எழுதலா ரிசர்ச் பண்ணலா ஹிட்ரி முழுக்க படிக்கலா வேற லாங்குவேஜ் கத்துக்கலா வெளி ஒலகத்த ஒரு செகண்டு் கூட கடக்காது ஆனா ஒனுக்கு மட்டு உனக்கு ஒரு வருஷமே கடந்து போயிடு பட் ஆனா அதுல ஒரே ஒரு இதுவு இருக்கு
சொல்லுமே
நீ சொல்ற மாரி டேஞ்சர் தா வெளி உலகத்துலருந்து நிமிஷத்துல இது ஆய்ச்சினா உனுக்கு இருவது வருஷமா இருக்கலா ஆனா அவுங்க அந்த இருவது வருஷோ கடக்கறதுக்குள்ளயே ஒனுக்கு முப்பது வருஷ இருக்கு நீ தனியா தா ஃபீல் பண்ணுவ பட் அது உனுக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்குல்ல
ம்
ஆனா இத விட கிரேசி ஐடியா ஒண்ணு நா சொல்ட்டா ட்ரைம் அ பேஸ் பண்ட்டு உலகத்துல பேமஸான பிளேஸ் இருக்கு தெரியுமா இந்த ஈஜிப்ட் பெருமேடுன் வாங்கல்ல அங்க போலா அப்புற இந்த ஈஃபுல் டவர் கிட்ட போலா அப்புறோ அந்த அண்டார்டிகால ஒரு எடோ ஒண்ணு இருக்குமே ஆ அந்த பென் குயின்ஸ்லா இருக்கு தெரியுமா அந்த எடத்துல போயிட்டு அதுங்கள டிஸ்டப் பண்ணாம அத எக்ஸ்புளோர் பண்றோ தெரியுமா எந்த ஒரு சத் தமு போடாம அதுங்க பயடாம நம்ம எக்ஸ்புளோர் மட்டு பண்ட்டு வரலா அழகா
ம் ஆ ஆமாமா அ இந்த ஜேர்னியோட பாதி மிச்சிங் இருக்குமே ஏனா ட்ராவல் பன்னா அது ஸ்பேஸ்ல உள்ள அழகுல இல்ல நம்ம கூட வர்ர மனுஷங்க கிட்ட தான இருக்கு யாருமே இல்லாம தனியா ஃபோட்டோ எப்டி ஃபோட்டோ எடுத்து என்ன பண்றது எந்த மெமரிஸுமே இருக்காதே ட்ரை ஸ்ட்ரேஞ்ஜர்ஸ் உலகத்துல பண்ட்டு அது ஃபீலிங் இருக்காதுல இங்க யாருமே எதியுமே ஷேர் பண்ணிக்க முடியாது நாம் மட்டு தனியா இருப்போ
உண்மதா நண்பா மனித ஒரு விசித்ரமானவ ரொம்போ விசித்ரமானவ உப்போ ஒரு கூட்டத்துல தனிமை வேணுன் நெனைப்பா தனிமை கெடச்சா கூட்ட வேணுன் நெனைப்பா டைம் ஃப்ரீஸ் பண்ணி கெ கெடச்சாலு அந்த ஆரம்பத்துல யாரு தொந்தரவு பண்ண மாட்டாங்கனு ஒரு சந்தோஷப் படுவா அப்புறோ யாராவது பேச மாட்டாங்களானு ஏங்குவா அதெல்லா எவ்ளோ பெரிய இதுவு இல்ல
அதான்டா ஹியூமன் நேச்சர்ரா அது இம்மா தெர்மானே நீீ ஃப்ரீஸ்டு ரீஸ்டு நீ ஒலகத்த ஃபிரீஸ் பண்ட்டு ஒரு ஒரு லட்சோ பேரு இருக்க ஸ்டேடியம்குள்ள போற ஆனா உ உ கூட யாருமே இல்ல ஒரு கைத்தட்ட கூட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துல ஒங்களுக்கு புரியுல கிரௌடு வேல்யூ அந்த என்ணிக்க எவ்ளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு
ஆனா அத இன்னொரு ஆங்கிள்ள இருந்து பாத்துக்கோ டைம ஃப்ரீஸ் பண்ணிட்டு மரின ம அதாது ஆ மனித வரலாற்லியே ஒரு மிஸ்டிரியா இருக்குல ஒரு ஆன்சர் தெரிஞ்சிக்கலா ஆ எங்க போணுன் தோணுதோ அங்க போலா அப்பறோ டைம ஃப்ரீஸ் பண்ணிட்டு பிரசன்ட்ட நிறுத்தி வச்சிர்றோல டைம ஃபிரீஸ் பண்ணா பாஸ்டுக்கு போ முடியாது பிரசன்ட்ட நிறுத்தி வைக்க முடியு ஆனா ஃபியூச்சருக்கு போ முடியாது ஆனா அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்புளுக்கு ஆன்சர் கெடைக்கூல ஒரு எவ்ளதா நம்ம வாழ்க்கைல எவ்ளோ மிஸ்ட்ரி இருந்தாலு அந்த டைம ஃப்ரீஸ் பண்ணி வச்டா நம்முளுக்கு அதோட மிஸ்ட்ரி தெரியுல என்ன நம்ப வாழ்க்கைல மிஸ்ட்ரி இருக்கோ அதெல்லா கண்டுபுடிச்சிட்லா
ஆ அதான நம்ம லைஃபோட பியூட்டியே எல்லா ஆன்சரு தெரிஞ்சா அட்வென்ச்சர் முடிஞ்சுரு சில கொஷின்ஸ்கு ஆன்சர் இல்லாம இருந்தா தான அது கொஞ்சோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு நம்ப ரிசர்ச் பண் ரிசர்ச் பண்ணி அத எக்ஸ்ப்ளோர் பண்ணாதா நல்ல இருக்கு கியூரியாசிட்டியோட இருக்கு
அதே கடைசில ஒரு விஷ்யோ புரிது டைம ஃப்ரீஸ் பண்ணா அந்த பவர் கெடச்சாலு மணி அன்லிமிடடா கெடச்சாலு இன்விசிபுள் அதாது மறஞ்சு போற இதுவே கெடச்சாலு ஒரு பாயிண்ட்டுக்கு அப் அப்றோ மனுஷ தேட்றதே உன்னொரு விஷ்யத்த தா
இன்னொரு மனித பேச சிரிக்க அனுபத்த ஷேர் பண்ண நெனவுகள உருவாக்க அதான்டா ஃபைனல் ட்ரூத்தே உலகத்துல பெரிய பவர் டைம் ஃப்ரீஸ் இல்ல மைண்ட் ரீடிங் இல்ல ஃப்ளையிங் இல்ல ஒரு ஒருத்தர புரிஞ்சு புரிஞ்சிக்கிற தெறம தா ஏனா இந்த சூப்பர் பவரு தனிமேல என்ஜா பண்ண என்ஜாய் பண்ண முடியாதுல்ல
அத்து புரியிது மச்சி ஆனா அந்த டைம் ஃப்ரீஸ் பவரு பேச அத பத்தி பேசுறப்போ இன்னொரு விஷ்யோ ஞாபகோ வந்து ச்சு இமேஜின் பண்ணி பாரு நடு ராத்ரி ரெண்டு மணிக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சென்னை முழுக்க நடந்து போற நார் மலா பிஸியா இருக்குற ரோட்ல கூட ஒரு கார் ரோட்ல ஃப்ரீஸாயி இருக்குது அ டீ மாஸ்டர் டீ ஆத்துற மாரியே பொசிஷன்ல நின்னுடுவாரு ஒரு டாக் கத்துற மாரியே ஒரு பொசிஷன்ல நின்னுடு அந்த சீன பாத்தா உலகமே பாஸ் பட்டன அழுத்திட்ட இருந்த மாரி தான இருக்கு
டே அதான்டா ஆரம்பத்துல செம எக்சைட்டிங்கா இருக்கு நா ஃபஸ்ட்டு பஸ்லயே ஏர்போர்ட் போயிடுவே ரன்வே ரன்வேல நடய நடுவுல நின்னு ஏர்பிளைன்ல க்ளோஸ் பாத்துருப்பே நார்மலி ஆயிரக்கணக்கான பேரு இருக்குற எடோ ஆனா அந்த நேரத்துல நா மட்டு ஒரு இ மூவி ஹீரோ மாரி ஃபீல் வரு கொஞ்ச நாள் கழிச்சி அந்த ஃபீலிங் பழகிரு
ஆமா மனிதனோட மைண்டே அப்டிதா மொதல்ல இம்பாசிபுலா தோணுகிற விஷயோ வந்து கெடைச்சா ஷாக்காவோ அதுக்கப்றோ அதயே நார்மலாக்குவோ அதுக்கப்றோ இன்டெர்நெட்ல இல்லாத காலத்துக்குல வீடியோ கால் மேஜிக்கு எப்டி வந்துதோ அது மாரி இது சாதார்ணமா ஆயிடு எல்லா ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிரு போக போக
அதன்டா பெரிய ப்ராப்ளம் இமேஜின் பண்ணே டைம் ஃப்ரீஸ் பண்ணி நீ ஈஃபில் டவர் மேல உக்காந்துனுக்குற தாஜ்மஹால் மேல போயிருக்க தாஜு மகாக்லுகுள்ள போயிருக்க பிரமீட் மேல ஏறிருக்க ஓசன் பீச் முழுக்க ஒனக்கு மட்டு சொந்தமாய்ருக்கு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ண யாரு இல்ல மனுஷே நா இந்த இங்க வந்தனு சொல்ல ஃப்ரெண்ட் இல்ல போட்டோ காட்ட ஆடியன்ஸ் இல்ல
ஏ அது உண்மதா வாழ்க்கைல பாதி சந்தோஷோ ஒரு விஷயத்தயே அனுபவிக்கறதுலதானே இல்ல ஆனா யாருக்கிட்டயா சொன்னோனா அது மச்சி பாத்தியா நா இங்க போயிருக்கே அங்க போயிருக்கேனு கால் பன ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றதுல ஒரு பயங்கரமா இருக்கும் ட்ரிப் போனா ஒரு போட்டோ எடுத்த அனுபவம் கிடைக்கும் மனுஷ நேச்சரே அதாங்க ஷேர் பண்றதா அவனோட கல்ச்சரே
ட்டு ஒரு பெரிய மாள்க்குள்ள போற ஷாப் இருக்கு எல்லா பொருளு இருக்கு ஆனா சேல்ஸ்மேன் இல்ல ஒரு வாங்க கஸ்டமர் இல்ல மியூசிக் கேக்குது ஆனா எம்டியா இருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல ஏன்னா ஒரு பில்டிங்கோட வேல்யூ கான்ட்ராக்ட்ல இல்ல அதுக்குள்ள இருக்க மனத மனுஷங்க கிட்ட தான இருக்கு
டேய் அத விட டீப்பான ஒரு சீன் சொல்றேன் ரைம் அதாவது எப்டின்னா டைம் ஃரீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ள போற க்ளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாருமே ஃப்ரீஸா இருப்பாங்க சார் பா பாத்து பயந்துட்டு இருப்பாங்கல்ல அந்த நேரத்துல ப்ரீஸ் ஆக்கிட்டு ஆ ஃப்ரெண்டு கிட்ட ஜோக் சொல் ட்ற மாரி ஃபினிஸ் ஆய்ட்டு யோச்சிபாறே அந்த சீன யோச்சிபாரு
ஆமாடா சில நேரோ டைம் ஃப்ரீஸ் இருந்தா ஹஸ்ட்ரியே அப்சர்வ் பண்ண முடியாது ஆனா பிரெசன்ட அப்ரிஷேட் பண்ண கத்துக்கலாம்ல நம்ம தினமும் பாத்து இக்னோர் பண்ற விஷயோலா எவ்ளவு லைஃப்ல இருக்குனு புரியு டீஷாப் டிஷ்டு டிஷிகேஷன் பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன் ஸூக்கூல் பெல் சவுண்டு டிராஃபிக் நாய்ஸ்ஸு கூட உயிரோட சத்தோ அதெல்லா க கத்துக்கலாம்ல புரியும்ல
நீ இமேஜின் பண்ணு பத்து வருஷோ தனியா வாழ்ந்துட்டு அதுக்கப்றோ டைம்ம ரெச்யூம் பண்றே வெளி உலகத்த உன்ன பத்து வருஷம் காய்ச்சு அப்புறோ அவங்களுக்கு நீ ஒரு புத்தகோ மாறி இருப்பல்லடா நீ ஒரு கில்டு மாஸ்டரவே இருப்ப ப மச்சி ஒரு நா திருப்பி கூப்பிட்றே ஒரு சின்ன கால் வருது
ஆ ஓகே